ஹலோ வணக்கம் தோழி
கீங்ளா
நல்லாருக்கேமா நீங்க எப்டிருக்கீங்க
நல்லாருக்கே தோழி இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா ஆ அஞ்சல் அலுவலகத்துல வந்துட்டு நறைய சேமிப்பு பத்தி இருக்குல்லங்மா
ஆமா
அத பத்தி உங்ககிட்ட கொஞ்ச நேரொ கலந்து பேசலா அப்டின் சொல்லிட்டு கூப்டிருக்கீங்கமா
ம் சரி சொல்லுங்க
இப்ப அஞ்சல் அலுவலத்துல வந்து பாத்தீங்கனா நறையா சேமிப்பு வகைகள் வந்து இருக்கு அத பத்தின ஒரு விழிப்பு ப்புணர்வு வந்து மக்கள் கிட்ட ஏற்படுத்தலா அப்டின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சோ அதனால வந்துட் டு நா பேசலானு சொல்லி கூப் டன்மா அதுல வந்து பாத் த்தீங்கன்னா தனி சேமிப்பு அதாவது எஸ் பி-ன் சொல்லி சொல்லுவாங் ங்க அதுக்கப் அப்புறம் பாத்தீங்கன்னா நிரந்தர வைப்பு சேமிப்பு அதாவது எஃப் டி-ன் சொல்லுவாங்க பிக்ஸ டெபாசிட் அதுக்கப் மாதாந்திர வருமானம் மந்த்லி இன்கம் ஸ்கீம் எம் ஐஸ் எம் ஐ எஸ் எம் ஐ எஸ் அப்படிங்கிறது வந்து ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைய நம்ம செலுத்திட்டோ அப்டின்னா மாசம் மாசம் நமக்கு வட்டி மட்டு வரும்
உம்
எவ்வளோ வருஷம் போடுறோமோ அவ்வளவு வருஷம் கழிச்சு அசல் வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பி பி எஃப் பப்ளிக் பிரொவிடன்ட் ஃபண்ட் சுகன்யாசமிருதி தி ட்டம் அந்த மாதிரி நெறைய சேவிங்ஸ் திட்டங்கள் வந்து அ அ அஞ்சலக உலகத்துல வந்து தராங்க
ம்
த்தி உங்களுக்கு உங்களுடைய கருத்த வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோமா
ஆஹ் சரி இப்போ எஃப் டி போட்டோம்னா அது ஒரு நிரந்தர வைப்பு தொகையா இருக்கு சரிங்களா ஒரு அமௌண்ட் அஞ்சு லட்சமோ பத்து லட் மோ போட்டுட்டு அதுக்குண்டான இதுக்கு வட்டி மட்டு இவங்க அனுபவி பாங்க அது வந்து ஒரு அஞ்சு வருஷ ஏழு வருஷ அப்டின்னு போட்டுப்பாங்க அதுல வந்து உங்களுக்கு ம் ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் கெடைக்கு அத வச்சு அவங்க குடும்ப தேவைகள பராமரிச்சிக்கலா
ம் சரிதாங்மா ஆனா அதுல வந்து என்னன்னா பிக்ஸட் டெபாசிட் க்ல வரக்கூடிய வட்டித் தொகை வந்த அவங்க கடைசியா தா எடுக்க முடியு
ஆமா ஆமா
ஆஹ் ஒரு அஞ்சு லட்ச பத்து லட்ச போடுறாங்கன்னா ஒரு மூணு வருஷ அல்லது அஞ்சு வருஷ லாகின் பீரியட் போட்டுருப்பாங்க அது முடிஞ்சதுக்கு அப் பறோ அந்த அசல் தொகையோட சேத்தி வட்டி தொகையு சேத்தி அவுங்க வந்து எடுத்துக்குற மாரி இருக்கும்மா
ஆஹ் ஹா
உம் ஆர் டி பத்தி உங்களுடைய கருத் த்துக்கள் சொல்றீங்களா
ஆஹ் சொல்றங்க ஆர் டி ல வந்து உங்களுக்கு மாசோ மாசோ ஒரு அமௌண்ட் ஆஹ் நூறு ரூவால இருந்து கட்டலாங்க ஆனா அது வந்து அ அஞ்சு வருஷோ ஆஹ் மூணு வருஷோ அஞ்சு வருஷோ லாங் டர்ம் தா போடுறாங்க எல்லாருமே ஏன்னா ச அமௌண்ட் சிரிய அமௌண்ட் சா கட்டுரக்னால லாங் டர்மே போட்டுக்குறாங்க ஆனா அது வந்து நீங்க நடுவுல எடுக்க முடியாது இப்ப அஞ்சு வருஷோ போட்டீங்ன்னா அஞ்சு வருஷோ ஒழுங்கா கட்டணு அப்பதா உங்களுக்கு அதனோட பலன் ஆஹ் அதுக்கு வந்து நீங்க நடுவுல எடுத்துட்டீங்க வ எனக்கு ரெண்டு வருஷத்துலேயே எனக்கு போறுங்க நான் முடிச்சுக்குறே அப்டின்னாக்கா அதுக்கு வந்து அவுங்க வட்டி விகித வந்து கா கெடைக்காது என்ன கட்டிருக்கீங்களோ அதுதா உங்களுக்கு குடுப்பாங்க ஏன்னா அந்த நாம்ஸ்லயே எல்லா வந்துடு நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணு போதே நடுவுல எடுத்துட்டோம்னா இது மாதிரி எல்லா உங்களுக்கு கெடைக்கு அப்டின்னு இல்லனா நம்ம மொத்தமா நா மொத்தமா நா அஞ்சு வருஷோ கழுச் சு எடுத்துக்கிறேனா அதுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் கெடைக்கு இதே வந்து ம முத் மூத்த குடியார்னாக்க அதுக்கு தகுந்தா மாரி ஒரு பர்சன்டேஜ் போட்டு எக்ஸ்ட்ரா கெடைக்கு
நிச்சயமாங்மா
ம்
இதுவே வந்து பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் அல்லது ஆண் குழந்தைகள் வந்து இருந்தாங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு வந்து சுகன்யா சம்ரிதி திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கு அதாவது பெண்கள டைய கல்யாணத்துக்காக சேக்கக் கூடியது பெண் குழந்தைகள் பத் பத்து வயசுக்குள்ளே இருக்கிறப்பவே நம்ம அந்த திட்டத்த வந்து தொடங்கிறணும் நம்ம தொடர்ந்து போட்டுட் டே வர்ணும் இருவத்தோரு வயசு வரைக்கும் நம்ம வந்து பணத்த வந்து செலுத்துற மாரி இருக்கும் அதுக்கப்பறம் முதிர்வு தொகை வந்து பெண்களுடைய படிப் பெண் குழந்தையினுடைய படிப்புக்கோ அல்லது கல்யாணத்துக்கோ அவுங்க வந்து எடுத்துக்கலாம்
ஆஹ்
ஆண் குழந்தைகள் அந்தால்லது நம்மள மாரி பெரியவுங்க ஒரு வேள பத்து வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு போடாம விட்டுட்டாங்க
உம்
து ஆண் குழந்தைகளா இருக்காங்க அல்லது பெரியவுங்களா இருக்காங்க அப்டிங்கிற பட்சத்துல பி பி எஃப் வந்து போட்லாம் பி பிஎஃப் ங்கிறது வந்து இது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் அது வந்து பாத் பாத்தீங்க அப்டினா அதுவும் வந்துட்டு லாகின் பீரியட் வந்து பதினஞ்சு வருஷோ பதினஞ்சு வருஷத்துக் க்கு முன்னாடி நமக்கு ஏதாவது பணத்தேவைகள் இருந்துச்சுன்னா ஐஞ்சு வருஷத்துக்கு மேல நம்ம வந்து மூணுல ஒரு பங்கு பணத்த வந்து நம்ம எடுத்துக்கலா அது வந்து திருப்பி நம்ம வந்து வந்துட்டு செலுத்த வேண்டியதில்ல தொடர்ந்து நம்ம சேமிப்பு ப்பும் பண்ணிட்ருக்கலா இதுல நமக்கு ஏதாவது அஞ்சு வருஷத்துக்கு மேல நமக்கு எதாவது தேவைகள் இருக்கு இப்ப பையனொடைய பள்ளி படிப்பு அந்த மாதிரி ஏதாவது நம்ம எ எடுத்துக்கணும் அப்டின்னா ஒரு பார்ஷியல் அமௌண்டட் வந்து எடுத்துக்கலாம் அத வந்து திருப்பி நம்ம வட்டியோ அசலோ செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இந்த மு டைய பின்பற்றி தா நான் வந்து என்னுடைய மகனுக்கு க்கு வந்து பள்ளி கட்டணத்த வந்து நா சேலித்திட்டு வரேன் தோழி அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம் சொல்லுவாங்க மந்த்லி இன்கம்ஸம் ஸ்கீம்ங்கிறது மாதாந்திர வைப்பு நிதி
ஆஹ்
அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சமோ இரண்டு லட்சமோ நம்ம இடத்துல எவ்ளோ தொகை இருக்கோ அத வந்து குறைந்தது ஒரு வருடத்துல இருந்து எவ்வளோ வருடத்துக்கு வேணாலும் நம்ம போட்டுக்கலாம் அதுக்குண்டான வட் ட்டி வந்து ஏழு சதவீதம்லிருந்து ஏழ்ற சதவீதம் வரைக்கும் கெடைக்கோ அதுவே வந்துட்டு மூத்த குடிமக்கள்னா ஒரு பெர்சன்டேஜ் வந்து சேத்து கெடைக்கும் கோ அவுங்களுக்கு வந்து மாசோ மாசம் மான இந்த வட்டித் தொகை வந்து அவுங்களுடைய எஸ் பி அக்கௌண்டுல வந்து வரவு வெச்சுடுவாங்க அவுங்களுக்கு எப்ப தே இப்பயு அவுங்க வந்து பயன்படுத்திக்கலா அவுங்களுடைய லாகின் பிரியடு முடிஞ்சிருச்சு அப்டின் நா அவுங்களுடைய அசல் தொகை வந்து ஒரு ரூபா கூட கொறையாம அப்டியே குடுத்துருவாங்க ஒருவேலை அவுங்க வந்து ஒரு ஒரு மூணு வருஷம் போட்ருக்காங்க ஆனா இதுவு ஒரு வருஷ் த அது ரெண்டு வருஷத்துல உங்களுக்கு எமர்ஜென்சி மொத்தமா எடுக்கணும் அப் ப்டீன் நினைக்கிறாங்கன்னா அவங்களுடைய செலுத்திய தொகையில இரண்டு சதவீதம் வந்து சார்ஜஸ்ஸா வந்து தபால் நிலையம் வந்து எடுத்துக்கும் அதாது ஒரு லட்சத் த்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் இப்ப அஞ்சு லட்சம் போட்டிருக் க்காங்க ஆனா அவங்க வந் க்கு அவுங்க லாகின் பண்ண பீரிடுக்கு முன்னாடியே அவுங்களுக்கு அந்த பணத்த வந்து பிரேக் பண்ணி எடுக்குறாங்கன்னா அஞ்சு லட்சத் துக்கு இரண்டு சதவீதம் போது பத்தாயிண் ரூபாய் அப்ப அந்த மொத்த தொகையிலருந்து பத் தாயின்று ரூபாய வந்து அவ்ங்க கொறச்சிட்டு தான் உங்களுடைய அசல் தொகைய வந்து திருப்பி த டுவாங்க எடையில எடுத்தா அவங்க லாகின் பீரியட முடிச்சு தான் எடுக்குறாங்க அப்டின்னா அது வந்து பிரச்சன கெடையாது அவங்களுக்கு அசல் தொகைய அப்டியே வந்துடும் அத்தன மாதத்துக் க்கும் அவங்க வந்து அ வட்டியும் வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஆ சோ இது வந்து ஒரு சிறந்த சேமிப்பு திட்டமாதா இருக்கு தோழி
கரெக்ட் இது எல்லா வயதினருமே சேக்கலா
நிச்சயமா தோழி இதனுடைய பயன்பாடுகள் பத்தி சொல்லுங்க பாக்லா
பயன்பாடுகள்
ம் அதாவது என்னா அவங்க வந் து வீண் விரயத்த வந்து தடுக்லா இப்போ ஒருத்தங்க வந்து பண சேத் தி வெக்கிறது ரொம்ப பெரிய விஷய ஆனா கைல நெறையா பண வெச்சிருக்கும் போது இப்ப நெறையா பேரு அரசாங்க உத்தியோகத்துல இருந்து கூட அவங்க வந்து ஓய்வு பெற்றுப்பாங்க அந்த பணத்தை எல்லாமே வந்து தன்னுடைய குழந்தைகள் அந்த மாதிரி அவங்க ஆக்கிரமிப்பு செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புற அந்த வய வயதுனைவருக்கு வந்து கைல எந்த ஒரு பணமுமே இருக்காது ஆனா அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி எ டங்கள்ல போட்டு வெச்சுக்கிறனால அவங்களுக்கு நிச்சயம் அவங்களுக் கு வந்து ஒரு பென்ஷன் தொகை மாதிரி இது வரு அது போ க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய காலத்துக்கு அப்பற அந்த பணம் அவங்களுக்கு எடையில எதாவது மருத்துவ செலவுக்கு தேவப்பட்டா அவங்களுடைய அசல் பணத்த அவங்க எடுத்துக்லா இல்ல அப்டின்னா அவுங்க ஏ அத்த நொடியே கூட குழந்தைங்கள கூட் ஓகே யாருக்கு குடுக்க விரும்பறாங்களோ அல்லது சரிபாகமாகவோ பிரிச்சு வந்து குடுத்தற்லாம் வாழும் காலத்துல யா ரியுமே வந்து எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியம் கெடையாது
ஐயோ ந எல்லாருக்குமே இது வந்து பணொ விரயம் ஆகாம ஒரு சேமிப்பு பண்ணணுன்ற பு பழக்கத்த கொண்டு வரு சின்னவங்கள்லர்ந்து பெரியவங்க வரைக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு சேமிக்கிணுன்ற அந்த ஒ இத வந்து
நிச்சயமாத் தோழி அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு வந்து வரி செலுத்துறாங்கல்ல இப்ப நீங்க அஞ் விளக்கு உண்டு அது வந்து இன்கம்டேக்ஸ்ல இன்கம்டேக்ஸ் வந்து கட்ட வேண்டிய தேவை இல்லை அவங்க அஞ்சல் அலுவலத்துல போட்டு வச்சிற்க்ற தொகைக்கி
ஆ ஹா
அதனால வந்து பாத்தீங்கன்னா நறையா பேர் நேர்மையான வ ழியில பணம் சம்பாதிச்சிருப்பாங்க ஆனாலும் வந்துட் டு ஆ இப்ப பேங்க் அல்லது மத்த இடங்கள்ல போடும் போது அவுங்க வந்து டேக்ஸ் கண்டிப்பா கட்ற மாதிரி இருக்கு அதுவே வந் து அஞ்சல் அலுவலகத்துல போட்ருந்தாங்க அப்டினா மத்திய திட்டத் தின் பிரகாரோ அவுங்க வந்து அந்த டேக்ஸுக்கு வந்து வரி விளக்கா இந்த ரெசிப்ட் வந்து அவுங்க யூஸ் பண்ணிக்லா தோழி
பரவால்லியே ஆ லா எனக் தெரியாம போச்சு ம்
ஆ இது வந்து ஒரு ஆ அ நறைய பேர் அந்த கலெக்ட்ரு தாசில்தார் அந்த மாரில்லா இருந்துருப்பாங்கல்ல தோழி அவங்குளுக் கெல்லா வந்துட்டு நறையா தடவ வந்து டேக்ஸ் அதிகமா வந்துருக்கு அப்ப அவ்ங்களுக்கு என்ன செய்றதுனு தெரியாம இருந்தப்ப நாங்களே ஒரு சிலருக்கு வந்து அப்ப ஒரு ஆறு ஏழு வருடத்திற்கு முன்பு நம்ம வந்து இலவசமா அவுங்குளுக்கு அந்த மாத்ரி ஆலோசனைகள் எல்லா குடுத்துட்டுருந்தோ ஆனா மக்கள் இலவஸ் த்தமா குடுக்கும் போது பயன்படுத்திட்டு சென்று விடுற காரணத்தினால இப்ப எந்த ஒரு ஆலோஸ் சனையினாலுமே அவுங்குளுக்கு வந்து அதற்கான உரிய தொகைய செலுத்தி அவுங்க எடுத்துக்குற மாத்ரி வந்து கொள்கைகள் வந்து கொண்டு வந்துட்டாங்க தோழி
ஆ
அதாவ்து ஏஜென்ட்ஸ் மூலமா போற மாத்ரி அஞ்சல் அலுவலகத்துல வந் து முகவருக் கு மூலமா போற மாத்ரி கொண்டு வந்துட்டாங்க
ஆ
இது வந்து சிறு குழந்தை கள்ருந்தே சேக்கலா தோழி எல்
அதா அதா இது வந்து ஸ்கூல்ல கூட ஒரு ம் பாடத்திட்டத்துல கொ கொண்டு வரலா இந்த மாரி சேமிப்ப பழகணு ஆ படிக்கிற காலத்துலருந்தே நம்ம சேத்து வெக்குறது என்ன எந்தளவுக்கு உபயோகமா இருக்கூன்றத பிள்ளைகளுக்கு சொல்லிக் குடுக்கணு
நிச்சியமா தோழி நிச்சியமா அதே மாரி வந்து பாத்தீங்கனா ஒரு இருவது இருவத்தஞ்சு வயசுல பெண் பிள்ளைையாகட்டூ ஆண் பிள்ளைகளாகட்டூ வேலைக்கு வராங்க அவங்க வந் து பாத்தீங்கனா இப்ப பெற்றோர்கள் வந்து வந்து என்னுடைய பெயர்ல வந்து ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்காங்க அப்டினா ஒரு இருவத்தி மூணு இருவத் தஞ்சு வயசுல வேலைக்கு வறாங்கனா அவுங்க அதே அக்கௌண்ட்ல வந்து தொடர்ந்து சேமிக்கும் பழக்கம் வந்து வேலைக்கு வந்ததுக்கப்றோ இந்த மகனோ அல்லது மகளோ இந்த சேமிப்பு பழக்கத்த தொடர்ந்து செஞ்சாங்கன்னா அவர்கள் ஒரு முப் பது முப்பத்தி ரெண்டு வயசுல வந்து சொந்த வீடு கடன் இல்லாம கட்ட முடியூ தோழி
ஆ
இந்த இ எம் ஐ அப்டிங்கிற ஒரு பெரிய துயரத்துலருந்து அவுங்க வந்து தன்னத்தானே காப்பாத் க்லா
ம்
இருந்தாலூ இ எம் ஐ கொண்டு போய் பத்தாயிரோ பதனஞ்சாயிரோ கட்டுறக்கு பதுவா அந்த பத்தாயிரோ பதனஞ் சாயிரத்த ஒரு ஒழுங்குமுறை ப்ரகாரோ ஒரு டிசிப்ளன்டா பி பி எஃப் ல போட்டுட்டு வந்தாங்க அப்டின்னா அது வந்து அவங்களுக்குப் கூட்டுவட்டி சோ நிச்சயமா உங்களுக் கு வந்து அது நல்லத ஒரு பலன் வந்து குடுக்கூ வருடத்துக்கு ஒன்றை லட்சே வரைக்கூ அவங்க வந்து சேக்கலா சோ ஐ டி துறையில இருக்க இருவங்கல்லா சரியாக பிளான் செஞ்சு இந்த திட்டத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா பேங்குக்கு கோ கொண்டு போய் அவுங்க வட்டியா கொடுக்க வேண்டிய காசை அரசாங்கமே நமக்கு நம்மளுடைய பணத்துக்கு வட்டி போட்டு தரு